வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
தோழி நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
நானு நல்லா இருக்கே தோழி உங்க வீட்ல கொழந்தைங்கல்லா எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி உங்கள் வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
ஆ நல்லாருக்கான் தோங்லி பாப்பா இப்பதா வெளயாண்டுட்ருக்காங்க எனக்கு வந்து ரெண்டும் பொண்ணு ஒருத்தி ஆ ஒருத்தி வந்து இப்பதா அஞ்சு வயசு இன்னொருத்தி ஒன்னேகால் வயசுத்தா ஆகுது ஆனா அவதா சரியான சேட்ட என்னால கட்டுப்படுத் தவே முடியல ஆமா சின்ன கொழந்தைங்க சேட் ஆனா அவுங்கள வளக்குறது தெரியல தோழி இப்போ ஒன்ற வருஷோ ஆக போது அது தெரியவே இல்ல ஆனா பெரியவள இன்னமு ஊட்றே சாப்பாடு ஒரு மண்நேரோ உக்காந்து ஊட்டுவே சின்னவளுக்கு தட்ல போட்டு குடுத் து அவளா ரெண்டு தின்ட்டு போயிருவா நம்ம ஊட்னா சாப்ட மாட்டா
ஆ ஆ ஏ பாப்பாவு அப்டிதா செகண் ரெண்டாவது பாப்பா அப்டிதா அவளுக்கு ஊட்னாலே பிடிக்காது சின்ன வயசுலருந்து ஊட்டியே உடவிடம் ஒரு அஞ்சு மாசோ ஆறு மாசோ ஊட்ருக்கே அவ்ளோதா ஆ தட்ல வச்சோனா அவளா சாப்டுவா சிந்தி சிந்தினாலு
அதுதா இட்லிய இப்ப அப்டியே பிச்சு போட்டு லைட்டா சாம்பார ஊத்திட்டு வந்துருக்கே இப்போ தொட்டு தொட்டு சாப்ட்டுட்டு எம்புட்டு பிச்சி போட்டு வச்சிருக்கான் தெரியல
அப்பிடிதா நானு சப்பாத்தி இட்லி எதுனாலு சரி குட்டி குட்டியா பிச்சி வச்சிட்டு கோழ் தனியா லைட்டா தீ வச்ட்டோனா அவளா சாப்டுவா ஆனா ஏ பையேலா ரொம்ப நாள் அப்டிதா இருந்தா இப்பதா ஒரு ரெண்டு வருஷமா அவனா அவ வேலைய பாத்துக்குறது ஆ கொஞ்சோ பெரிய பையன் ஆயிட்டனால
ஆ ஏ பொண்லா பெரிய பொண்லா சுத்தமா சாப்ட மாட்டா நா வந்து இந்த பால்வாடி அனுப்ன பொண்ண முக்யமா படிக்கிறதுக்கில்ல சாப்பாடு சாப்டணும்ன்றதுக்காக அனுப்புனே சொல்லியே விட்டுட்டு வருவே ஏ பொண்ணு சாப்புட்ணு எனக்கு படிக்கிறது முக்கியோல்ல ஏம் பொண்ணு சாப்புட்ணூனு ஏனா வந்து நம்மள வந்து ரொம்போ உக்கார வச்சி ரொம்ப டார்ச்சர் பண்வா இத்துனி கூட காரோ இருக்க கூடாது நெய் மட்டுதா ஊத்திவுடனு அந்த மாரி பண்ணா அப்றோ அங்க விட்டு விட்டு அப்ற திட்டி திட்டி மிஸ்ட்ட சொல்லிருவ அப்டிப்டின் சொல்லி இப்போ காரோ சூப்பரா சாப்புறா
ம் காரம் கொஞ்சமாவது சாப்புடணு அப்பதா எல்லா எடத்துலயு கஷ்டம் இல்லாம பழகிக்கலா இப்ப நம்ம ஒரு எடத்துக் போறோன் வைங்களே ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்க போயிட்டு ம்
சி ரொம்ப சாப்டவே மாட்டா இப்போ வந்து நா ஈரல் இதெல்லா குடுத்து இப்ப கேட்டுட்டே இருக்காங்க கேட்டுட்டே இருந்தா நம்ம டெய்லி வாங்கி குடுக்க முடியுமா நம்ம பட்ஜெட்டுக்கு இப்போ விக்கிற வெல வாசிய பாத்தாலே பயமா இருக்கு சிஸ்டர் அய்யயோ அதும் பொண்ணுங்க இப்ப ஈரல் சாப்புட ஆரம்பிச்சிட்டாங்க இவ சாப்டவும் சின்னவளும் இவ இவ பெரியவ என்னப் பண்றாலோ அது சின்னவ பண்றா பெரியவ சாப்ட்டா கண்டிப்பா சாப்புட்றா அந்த மாதிரி இருக்கு அதுனால ரெண்டு பேரு சேந்துட்டு கேப்பாங்க அதுனால என்ன பண்றதுன் தெரிலை இப்ப மேடம் இப்ப அந்த மேடம் வந்துட்டாங்க மேடம்க்கு பசிச்சிருச்சு போல வந்துருக்காங்க மேடம் நீங்க என்ன கொழந்தைங்க ஸ்கூல் போயிட்டாங்களா
ஆமா தோழி என்னோட கொழந்தைங்க ரெண்டு பேருமே அதா சொன்னைல ஒரு பையெ சிக்ஸ்த்து ஸ்டேண்டர்ட் ஒரு பாப்பா வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் காலையில எய் எட்டு முப்பதுக்கெலா அவங்க ஸ்கூலுக் போயிரணு பக்கத்துலதா ஸ்கூல் வந்து ஒரு ரெண்டு வீக் ரெண்டு ஏரியா தள்ளிதா
அப்போ நீங்க போய் விட்டுட்டு வருவீங்களா இல்ல எப்புடி
விட்டுட்டுதா வைரோ இப்போதைக்கி விட்டுட்டு வரோ ஆனா சைக்கிளும் சைக்கிள் இருக்கு அதுல போகவான் கேக்குறா நாந்தா கால டிராபிக்கா இருக்கும் ரெண்டு மூணு மாசம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நீ போடா அப்டின்னு சொல்லி
ஆ அதாவது பைய பிரச்சன இல்ல தோழி நம்ம பொண்ணுங்க தா வந்து வேன்ல இப்ப வேன்லா அனுப்புறாங்க ஸ்கூல்ளுக்குல ஆனா வேன்ல விட கூட நமக்கு பயமாக தானே இருக்கு
ஆமா ஆமா எனக்கு அந்த வகையில காட் கிரேஸ் எங்க ஏரியா வந்து மெயின் ஏரியனால சுத்தி நெறைய ஸ்கூல்ஸ் இருக்கு வீடும் கொஞ்ச பக்கத்துல தா இருக்கு அதனால எங்க வீட்டுக்காரே கொண்டு போய் விட்டுவாரு அவரே கூட்டு வந்துருவாங்க நடந்து வர தூரம் தா மேக்சிமம் சொல்ல போனா
நானுமே எ பொண்ண அப்டிதா கூட்டிட்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வரது தா வேற யாரும் வந்தாலு போகக்கூடாது அப்டின்னு சொல்லி வச்சிருக்க எ பிள்ளைங்கள வளக்கவே பயமாக இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ஓகே தோழி ம் அததா சொல்ல அந்த காலம் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நெறய வித்தியாச
நெறைய வித்தியாச இருக்கு
ஆ இப்ப நம்ம காலத்துல வந்து ம் ஃப்ரீயா விட்டுருவாங்க எங்கனால நம்ம வெளியில சுத்தலா கொல்லலா
நாலா தைரியமா எங்க அம்மா விடுவாங்க எல்ல இடத்துக்கும் நா தா போவே தெரியாத இடமே கிடையாது அந்த மாரி அவ்ளேவு போல்டா இருப்பே
நா எங்க வீட்டு்ல மூணு ரெண்டு பொண்ணு ஒரு அண்ணா ஆம நாலாவது தா இருந்தாலுமே நம்ம என்ன சொல்றது நா ஃப்ரீயா எங்கனாலு சித்திடே இருப்பே சாப்பிறதுக்கு தா வீட்டுக்கே வருவோம் அ அந்த மாரிலா இருந்துட்டு இப்ப குழந்தைய அடச்சு வச்சு
அடச்சு வச்ச வளர்க்கற மாரி இருக்கு வெளியில விட பயமா இருக்குல சிஸ்டர் இப்ப நம்ம வந்து இப்பல்லா நாங்க ரொம்ப மோசமா இருக்கு இப்ப நா வந்துட்டு நல்லா வந்து கெழந்தைய இருக்கில வீட்டுக்கு வெளில அதா முன்னாடி வந்துட்டு கோவில் இருக்கும் அந்த நாடகம் மேடை சொல்லுவாங்க அது பக்கத்துல அவ்ளோ பிளேஸ் உக்காந்து பாக்குறக்கு பிளேஸ் இருக்கு பாத்தருக்கீங்களா பெருசா கிரௌண்ட மாரி இருக்கும் அப்ப என்னோட படிச்ச ஆ அந்த மாரி என்னோட படிச்ச பச்ச பசங்க எல்லாரும் அந்த பொட்டல்ல தா வெளாடுவோ கோ கோ வெளாடுவம் ஒளிஞ்சி புடிச்சி வெளாடுவேம் ஓடி புடிச்சி வெளாடுவேம் என்னன்னமோ வித்தியாச வித்தியாமா வெளாடுவேம் இப்ப அந்த விளையாட்ட எல்லா நம்ம ஓடி ஆடி விளையாண்டு கொஞ்சம் நம்ம மைண்ட் ரிலாக்சேஷனா இருந்துச்சு இப்ப நம்ம குழந்தைங்க வீட்டுக்குள்ளே அடைச்ச வைக்கிறோ சிஸ்டர் இந்த மாதிரி வெளியில விட முடியல இந்த நம்ம விளையாண்ட மாதிரி அவங்க விளையாடவும் முடியல எங்க நம்ம அனுப்புறது யார நம்பி அனுப்புறது நம்ம பசங்களோட சேர்ந்துதா விளையாண்டோ ஏதாவது பாகுபாடு இருந்துச்சா அந்த கா லத்துல ‌ம் இதே தெரியாது ம் இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு அது ஈஸியாவே நம்மளே தெரிய வைக்கிற மாதிரி இருக்கு சமுதாயத்தினால ம்
போ சொல்லுவாங்க அங்க போ கூடாதுமா இங்க போகடதுமனு சொல்லுவாங்க தவிர நம்மள நம்பி விட் வாங்க ஏன்னா நம்ம தெரிஞ்சவங்க தா எல்லாரும் இருப்பாங்க உன்ன வந்து எல்லாரும் வெளியிலயே தா நடமாட் இப்ப பாருங்க ஒரு பத்து மணி ஆச்சுன்னா தெருவே அமைதிய ஆயிடு
ஆ இப்ப எல்லாருமே வந்துட்டு அ முன்னாடியாது வேலைக்கு கிளம்பி போனாங்க இப்ப சில பேர் வந்து வீடலேயே வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆ வீட்டலயே செல்லு பா்க்கறது அந்த மாதிரி ஆயறதுனால வெளியில வர்றதுக்கே வேல இல்லாம ஆயிடுச்சு
பாருங்க நம்ம ஒரு வேல முடிச்சோமா பதினொரு மணிக்கு எல்லாருக்கு முஞ்சா நம் வீட்ல டிவி பாக்க மொபைல் பார்க்க நம்ம வீட்டுலதானே இருக்கிறோம் வெளியில போக மாட்டறோம்ல்ல
கண்டிப்பா சிஸ்டர் அதுதான் ஜெனரேசனுக்கு தகுந்தாஅப்ல நம்மளே நம்மள மாத்திக்கிட்ட மாரி ஆயிருக்
ஆமா ஆமா என் பாப்பாதா சண்ட போடுவான் அவன மட்டும் வெளியில விட்டுறீங்க அவன மட் ஃப்ரீயா விடுறீங்க
ம் அப்டின்னு அதுதான் அது நானுமே பொண்ணு என்ன பண்ணுவேன் உங்க அத்தா கிட்ட சொல்லுவேன் வரத்துல ஒரு நாள் லீவ் வரும் ஆனா கூட்டிட்டு போ மாட்டாங்க மந்த்லி ஒன்ஸ் ஆது இந்த பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கும் அங்கே எப்டின்னா இந்த விளையாடுற எடம்லாம் இருக்கும் கொலந்தைங்கல அங்கேயாது குட்டிட்டு போய் பார்கோட சேர்ந்து அங்கய கூட்டி போ விழாண்டுட்டு ஐஸ்கிரீம் வா ங்கி கொடுத்துட்டு ஏதோ சாப்பாடு சாப்பிட்டு வரலாம் அப்டின் சொல்லுவேன் ஏனா கெழந்தைங்க ஓடி ஆடி விழாடணும் சிஸ்டர்
ஆமா ஆமா ம்
அதுதா சொல்றது
அதுதானே அது உடல் நலத்துக்கு நல்லது மன நலத்துக்கும் நல்லது உம்
சா நம்ம எப்படி போட்டு பிள்ளைங்கள வந்து நம்ம அடைச்சு வச்சோம்னு வச்சுக்கோங்லே அவங்களுக்கே மைண்டு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடும்
ம் அவங்களே பாருங்களேன் ஃபோன் மொபைல கையில கொடுத்தோம்னா ஒரு எடத்துல போய் உகாந்துறாங்க சுத்தி என்ன நடக் ந்தாலும் எது நடந்தாலும் எந்திரிச்சு நிமுந்து கூட பாக்க மாட்டேங்கிறாங்க
ஆமா நா அதுவும் எ பொண்ணு என் பொண்ணு கையிலலா குடுக்கவே மாட்டோம் எப்பாயாது குடுத்தா கூட என் கணவர் பக்கத்துல உக்காந்து கத்துவாறு ஏ பொண்ண பேர சொல்லி காதுலயே விழுகாது நான் குடுக்கவே மாட்ட என்ன சொல்லி என்ன சொல்லி வச்சிருக்கன்னா கண்ல இருந்து ரத்தம் வந்துரும் அப்டிஇப்டின்னு ஒரு ரீசன் அது நம்ம இப்பதா சொல்ல முடியும்
நான் முன்ன அப்படிதான் சொல்லுவேன் ஆமா கண்ல ஊசி போடுவாங்க அப்டின்னு சொல்லுவேன் நீங்க பாக்குறீங்க அப்டின்பா நான் உனைய மாதிரி குமுஞ்சிட்டு ஃபோன குளஸ் அப்ல வச்சாப்
அதெ இல்ல அப்டி அப்டி சொல்லாதீங்க அதே கேள்வி என் மக என்ட்ட கேக்றா நீங்க மட்டு பாக்குறீங்க நீங்க பாக்குறீங்க ஆ அத்தா பாக்குறாங்க அப்டி சொல்லி கேப்பா நா என்ன சொல்லுவ நாங்க ஊ வயசுல இருக்கயில எங்களுக் ஃபோன்னா என்னன்னே தெரியாது ஸ்கூல் படி சு முடிக்கிற வரைக்கும் நாளா காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் எனக்கு வீட்டல இன்னவர ஃபோன் வாங்கி குடுக்கல இத நா கல்யணம் பண்னி என் கனவர் வாங்கி கொடுத் த போனு அப்ப பாத்துக்கோங்க வீட்டல ஃபோனே வாங்கி குடுக்கல அவ்லோ நாள் ஃபோன் இல்லாம அப்டிதான் ஸ்டிட் டா தான் வளத்தாங்க என்ன பொண்ணு அப்டின்ட்டு ஆ அந்த காலத்துல கொஞ்சோ அந்த ஸ்டிட் இருக்கும்ல ஃபோன் குடுக்க மாட்டாங்க மத்தபடி எங்க வேணா அனுப்புவாங்க அந்த மாதிரி ஃபோன் வேணாம் அப்டின்னு சொல்லுவாங்க எங்க வீட்ல இப் அத சொல்லுவ என் பொண்ணு கிட்ட நாங்கல்லாம் ஃபோன்னா என்னன்னு தெரியாது அம்மா மாரி நீ பெரிய பொண்ணாயி இந்த மாதிரி இருக்கையில நீ பாக்கலாம் அப்டின்னு சொல்லுவேன் ஒரே வார்த்தையில அப்பறம் பேசாமல் இருந்துருவா
ஆனா ஏன் பொண்ணு அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாடா அந்த வீடியோல காட்டுவேன் இந்த மாறி கண்ணெல்லாம் வீங்கிடுச்சு பாரு அந்த பையனுக்கு யூடியூப் பாத்து பாத் து சொன்னோன்னா ஒரு மூணு நாளைக்கு அது வந்து ஆ தொட மாட்டா
உம் அதுதான் ஆனா உண்மையாவே அது நடக்குதுல சிஸ் நா ஒரு இணையதளத்த சமூக வலைதளத்துல பாத்த ஒரு பையன் இப்டி இப்டி இந்த ரீல்ஸ்லா சா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வருவோம்ல மேல தள்ளிட்டே இந்த மாரி தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி பாத்து அந்த பையன் ஃபோனே கையில இல்ல சும்மா தள்ளிட்டே இருக்கா அது ஒரு நோய் ஆ அந்தஇது அது அதுதா அந்த நோய் மாதிரி நோய்ப் அவ பட்ட மாரி ஆயிட்டா அந்த பைய்யே
தோழி அதே தா அது பாருங்களே இப்போ உக்காந்து ஏ பாபா ஆ ஒரு மூணு நாள் பசங்க சேர்ந்து ஆன்லைன்ல கணக்ட் பண்ணிக்கிட்டு அவன அடிடா டே அவன கொல்லுடா ச் அவனுங் கமெண்ட்ல்லா பாருங்களே நம்மோ போயிட்டு இருப்போ தெருல நாலு பேர் பேசிட்ருப்பாங்க திடீர்னு பாத்தா டே டே போகாத டா என்னே கோ என்ன இது பண்ணிறாதடா இது பண்ணிறாதடா நம்ம என்னவோ பண்ணோ ஏதோ நடக்குது நம்ம இது தா பாத் த்தோனா ஏ விளாண்டுட்ருப் பானுங்க அதுதா அதுதா மூளைய வந்து வேல செய்ய விட மாட்டேங்கி
துதா கண்டிப் பா அதுல அதுக்குள்ள மூழ்குனா மறுடி மறுடி அது செய்ய தூண்டுதுல்ல
கண்டிப்பா கண்டிப்பா உ இனிமேல்தா அது வந்து இப்போதைக்கு நல்லத் பாதி நல்லது இருக்கு ஆனா பாதி கெட்டது இருக்குல தோழி மொபைல்னால
உ கொழந்தைங்க வெவரோ தெரியிற வரைக்கு நம்ம வந்து சொல்லி சமாளிக்கலா வெவரோ தெரிஞ்சிச்சுன்னா என்னவா இருந்தாலு
முன்னல்லா வீடுகள்ல லேண்ட்லைன் ஃபோன்ருக்கு அதுவே யாராவது ஒரு வீட்ல இருக்கு அந்த நம்பர் தா எல்லாரு எங்க வீட்ல அப்டிதா எங்க வீட்ல இருக்கு ஒவ்வொரு ஆளாஃப் ஃபோன் போடுவாங்க நம்ம எடுத்து ரிசீவர கீழ வச்சுட்டு அவங்கள போய் கூட்டிட்டு வரற வரைக்கு லைன்ல வெயிட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலா காலோ போய் இப்ப நெனைச்ச எடத்துக்கு பாத்ரூம் கொண்டு போறானுங்க எங்கனாலு மொபைலு தூக்கிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு ஆ அது ஸேஃப் டியு உண்டு அதோட இதனாலு என்ன சொல்றது அதனால டேஞ்ஜரு உண்டு
அதுதா ரெண்டுமே இருக்கு ஆமா அதுல அட்வான்டேஜு இருக்கு டிஸ்அன்ட் டிஸ்அட்வான்டேஜு இருக்கு
நம்ம அத உபயோகப்படுத்
உபயோகப்படுத்துற முறையில தா இருக்கு ஆமா கண்டிப்பா தோழி அதுதா நம்ம கரெக் கரெக்டா‌ கோ பண்ணிக்கிற வரைக்கு நமக்கு அது நல்லது
ஆமா ஆமா ஆனா இந்த ஜி பி எஸ் ட்ராக்கர் வந்து நெறையா யூஸ் ஆகுது எனக்கு வந்து மேப் எனக்கு நல்லா யூஸ் ஆகு ஏன்னா நா புதி புதுசா எங்கேயாவது
முன்னாடிலா எனக்கு தெரியாது இந்த ஸேட்டிலைட் போட்டுப்போ மேப்ல தெரியுதுல அப்படிய அந்த வீடு முதக்கொண்டு அத தெரியாது ஆ இப்ப க்ளியரா இருக்கு ஒரு நாள் எ கணவர் பாத்துட்ருந்தாரு எப்டிங்க அத பாக்குறீங்கன்னு அப்பதா கேட்டே அப்ப சொன்னாரு சா இதெல்லா எப்போவோ வந்துருச்சு சேட்டிலலைட்லருந்து
ஆமா இதெல்லா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு இங்க பாருங்க எ பைய் யே ஸ்பெல்லிங் வாஸ்சு பழகுனதே மேப் மூலியமா தா ஏன்னா நா இருக்க ஊர்ல இருந்து அம்மா ஊருக்கு போறதுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் அவர் டிராவல் பண்ணனு பஸ்ல நானு அவனு போம்போது அவே இப்ப தா வாசிக்க பழகிட்ருக்கும் போது ஆ மொபைல்ல மேப் பாத்துட்டே போவோ ச் குடுப்பே இத வா ஒவ்வொரு ஊரா வாஸ்சி வாஸ்சி என்ட சொல்லுவா அதே மாரி இந்தா பஸ்ல எழுதிர்க திருக்குறல வாஸிப்பா ஊர் பேர வாஸிப்பா அவே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்ப தமிழ் வந்து ஃபுளூயண்டா வாஸிப் ப்பா எழுதுவா ஆனா எ பாப்பாக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேது ஆ அதுதா அவ ஆனா இங்கிலீஷ் மீடியந்தா படிச்சாலுமே தமிழ் வந்து கத்துக்கிட்டா நா சொல்லி் குடுக்கறத கரெக் ட புரிஞ்சுகிட்டு வாசிக்க பழகிட்டா ஆமா எ பாப்பாக்கு இன்னமு தமிழ் வரமாட்டேங்குது சுத்தமா வர மாட் ம்
ஒவ்வொரு கொழந்தைகளுக்கப்டி தா இப்ப காலகட்டத்தில் தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் யாருமே குடுக்குறது இல்லேல தோழி
ப்பா கண்டிப்பா ம் சரிங்க தோழி நம்ம இன்னொரு கால்ல சந்திப்போ ஆ ஓக்கே தோழி நன்றி தோழி ஆ